கேக்குதுங்க நீங்க மெசேஜ்ல்லா படிக்க மாட்டீங்ளா இல்லைங்க நீங்க படிக்கலங்க நா அம்ச்சத நீங்க படிக்கவே இல்ல
ஓ இல்ல இல்ல நா பாக்கலங்க சாரி ஓகே ஓகேங்க ஆனா எனக் வேற மாரி காட்டிச்சி அதுக்குதா அப்டி சொன்ன
ம் செரி ஒண்ணும் ப்ரெ
ன் நா வேணா போட்டோ பாக்குறே அனுப்புறே
ம் செரி ஒகே விடுங்க பரவால அப்புறோ சொல்லுங்க
சொல்லுங்க உங்க பெஸ்ட்டு மெமரீஸ்ல்லா சொல்லுங்க
பெஸ்ட்டு மொமென்ட்ஸ்
இந்த லைஃப் விட்ருங்க கல்யாண லைஃப் நா சொல்து காலேஜு லைஃப்ஸ் ஸ்கூல் லைஃப் ஃபேமிலிஸ் கசின்ஸ் அந்த மாரி
அம் ஆ ம்புலி நீங்க ஃபஸ்ட்டு சொல்லுங்க அதுக்கப்புற நா சொல்ற
என்னப்பா அவ்ளோலா சொல்ல வேண்டித் இல்லங்க எங்கெங்க பேஸ்னனோ அங்கங்க விட்ருவ ஸ்கூல்ல பேஸ்னா ஸ்கூல்லோட விட்றது காலேஜ்ல பேஸ்னா காலேஜுடோ விட்றது பெஸ்ட்டே மொமென்ட்னா எனக்கு அப்டி ஒன்னு தெரியல நா அவ்ளோவா என்ஜாய் பண்ணது இல்ல ஏன்னா எங்க அம்மா எங்கயாச்சு போறேன் சொன்னாலே காலையில போய்ட்டு வெளிச்ச வரறதுக் முன்னாடி வந்துறுன் சொல்லுவாங்க அதுக்கு நா மெரினா பீச் மட்டுந்தா போக முடியு
ஏன் வி ஜி பி எம் ஜி எம் ல்லா போனது இல்லையா இல்லியா நீங்க
ஒரே ஒரு வாட் டென்த்துல வி ஜி பி போயிருக்கே அது ஒரு பெஸ்ட்டு மெமரி இன ஆனா நா ஒன்ன மறந்துட்டே அதெல்லா எனக்கு சுத்தமா ஞாபகமல்ல காலேஜ்லெல்லா சுத்தமா எங்கையு போல கொரோனால பாஸ் ஆன
ம் உங்க அம்மா அப்பா கூட பெஸ் மொமெண்ட்
பெஸ்ட்டு மூமெண்னா ஒண்ணு பாம்பே போனது இன்னொன்னு இப்போ நாகூர் போனது
அதுக்கப்புற இருக்கு நெறிய இருக்கு இல்லையா
போயல்லா
நெறைய இருக்கு ஆனா ஞாபகோ இல்ல கரெட்டா
ஆமா நெறைய இருக்கு அததனா கரக்டா ஞாபகோ இல்ல ஏன்னா லாங் லாங் போனா அது ஒரு மெமரிஸாவே ஸ்டேயா இருக்கு சின்ன சின்னதுன்னா அது அவ்ளோவா ஸ்டேவா இருக்காது
உம் எனக்கு பெஸ்ட் மூமெண்ட் நெறைய இருக்கு முதல்ல வ ந்து உம் உம் ஆஹ் நா எனக்கி எனக்கு ஞாபகமா இருக்கு போது ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் சைக்கிள் கத்துக்கறதுக்காக போம்போது ஒரே நாள்ல சைக்கிள் கத்துக்கிட்ட விழாம அதுவு அது ஒரு நல்ல பெஸ்ட் மூமெண்ட்டு அப் அப்றோ வந்து வண்டி கத்துக்கிட்டு இருந்த காமெடிங்க என்ன பண்ணுறா வந்து அது பெஸ்ட் மூமெண்ட் இல்ல அது காமெடி மூமெண்ட்டு வண்டி எடுத்துட்டு போயி பக்கத்து வீட்ல உள்ள விட்டுட்டே அது வேற எங்க அம்மாவையு தங்கச்சியு பெருமையா கூப்ட்டு நா வண்டி ஓட்ற பா கத்துக்கிட்டேன்னு சொல்லி கூப்ட்டதுக்கு எடுத்துட்டு போய் அதுக்குள்ளவா விடுவ அது ஒரு காமெடி மூமெண்ட்டு அப்றோ வந்து ஒரு தடவ வந்து ஆஹ் இ அஹ் கத் த்துக்கிட்ட ஆனா இப்ப டச்சு விட்டு போச்சு நாலா வந்து ஒரு ப்ரோவா வந்து ஓட்டிட்டு இருந்தங்க சைக்கல்லா இப்போ ஓட்ட சொ சொன்னா வந்து ஒரு மாரியா இருக்கு ஹைட் இல்லியோ நமக்கு ஒரு பயமா இருக்கு நேத்து கூட சைக்கிள் ஓட்டறதுக்காக போன ஆனா வந்து ரெண்டு ஸ்டெப் ஸ்டெப் போல அப்டியே வந்து எனக்கு வந்து பயமாகி சைக்கிள்ல விழ போயிட்டங்க அப்டே நிற் தீட்டு வன்ட ரொம்ப நாள் ஆச்சு வண்டி கூட இப்போ ஓட்டறது வந்து பயந்து பயந்துதா ஓட்ற
உம் கத்துக்கோங்க ஃபியூச்சர்ல தேவப்படு பசங்கல ஸ்கூல்ல விடறதுக்கு
கரக்ட் தாங்க
உம்
அடுத்த பெஸ்ட் மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்தே ஆஹ் மொத மொதல்லா வந்து லாப்டாப் வாங்கிட்டு வந்த
புரியல
லாப்டாப் லாப்டாப் அப்போ எங்க அம்மா வந்து என்ன கட்டி புடிச்சி முத்தோ குடுத்தாங்க சப்ரைஸா அவுங்ளுக்கு குடுக்க போது லாப்டாப் கவர்மெண்ட் தா குடுத்தாங்க பட் அத கொடுக்க போது ஒரு ஒரு ஹாப்பியா இருந்தது எனக்கு அவுங்ககிட்டத கட்டிபிடிச்சு அவுங்க முத் த்தங் கொடுக்கு போது உம் அப்பறோ வந்து அஹ் டூர் போனதுல்லா வந்து நல்ல மூமெண்ட் தா அப்பறோ வந்து து ஆஹ் நா ஒர்க்குக்கு மொத மொதலா போயிட்டு சால்ரி மொதல் சால்ரி எங்க அம்மாட்ட கொடுக்கும் போது அவுங் சந்தோஷ பட்டாங்க அப்பறோ வந்து அவுங் எங்க அம்மா எனக்கு எங்க அம்மான்ன ரொம்ப புடிக்கு அவுங்க கூட வந்து எதாவது பண்ணம்போது பெஸ்ட் மூமென்ட்டாதா இன்னிக்கு ஃபீல் ஆவுது
உம்
உம் அப்றோ சொல்லுங்க
ஃபேமிலி சரவுண்டிங்ஸ்ல
அப்ற ஏ ந நறைய இருக்குங்க இன்னொரு இன்னொரு ஒரு காமெடி மூமெண்ட் நா சொல்றே என்னாச்சுன்னா அப்ப என்னோட கல்யாண து நா வந்து டைலர் கிட்ட வந்து துணி குடுத்துருந்தே அது வாங்குறதுக்காக ஏ கல்யாணத்துக்காக டைலர் கிட்ட துணி குடுத்திருந்தே போனியா சிஸ் வந்து என்ன பண்ணனா வந்து வண்டில கூட்டு போறேன் சொல்லிட்டு யூடன் பண்ணம்போது யூடன் பண்ணம்போது வண்டிய வந்து போதா காவால தள்ளி நா விழுந்து அவ வண்டி நல்லவேல அவ வண்டில புடிச்சிட்டு நின்னுட்டுக்கா என்னைய திருப்பு உட்டு வண்டிய கீழ போட்டு ஐயோ செம்ம காமெடிங்க
அடிபட்டுச்சுங்ளா
அடியெல்லாம் பட நல்ல வேல அந்த பாதாள சாக்கட வேற ஓப்பன்லருந்தது கொஞ்சோ தள்ளி கீழ விழுந்துதுனா பாதளத் சாக்கடக்குள்ளே நா போயிருப்பேங்க
உ ஜஸ்டு மிஸ் ஆயிடிங்
ஜஸ்ட்டு மிஸ்ல தப்பிச்சேங் அந்த யூடன் போடம்போது ஆ அ இன்னொன்னு வந்து இந் மாரிதா ஒரு தரவ கத்திருக்கு போது நேரா பிரேக் பிடிக்க தெரியாதுன் சொல்லிட்டு அவங் மெட்ரோ ஒர்க் நடந்துட்ருந்தது நேரா போயிட்டு உள்ள டம்முன்னு விட்டாங்க ஐயோ ஏ எனக்கு சிரிப்பு தாங்க முடிலைங்க அது ம் இருங்க ஒரு முஷோ
ஆ ஓகேங்க
சிக்ஸ் மினிட்ஸ் தா ஆயிருக்கு
செரி உங்க ஃபா ஃபேமிலிஸ் சொல்லுங்க ஐ மீன் ஃபேமிலில க்ளோஸா இருக்கவுங்க பெஸ்ட் மெமரிஸ்
க்ளோஸா வந்துங்க நறைய பேர் தாருந்தாங்க என்னோட ஃபேமில யார் யார் எனக்கு ஏ இங்க வந்து ஹஸ்பண்ட் வீட்டு சைட் பாத்தீங்னா எனக் நாங்க வந்து நாலு பேரு நாலு இல்ல இப்ப ஆறு பேரு நானு என் ஹஸ் வேண்டி மாமனார் மாமியார் ஏ ப ப பொண்ணு ஏ பையன் ஆறு பேர் நாங்க க அம்மா வீட்டு சைட் பாத்தீங்கன்னா வந்து என் தங்கச்சி எங்க அப்பா எங்க அம்மா அவ்ளதா ம் அப்றோ என்ன நடக்குனா வந்து நா ஒரு ஒரு ஆடு வளத்தங்க செம்ம ஆடுங்க அது பேரு அப்பு நா சொல்றது கேக்கு நா சொல்றதுன்னே ஏ நா எல்லா சொல்றது கேக்கு ஆனா நா சொல்றது கொஞ்சோ அதிகமாவே கேக்கு அது அ நாங்க என்ன பண்ணுவோனா வந்து இன்னொரு காமெடி மூமெண்ட் என்ன தெரியுங்ளா டை நாங்க வந்து எதாவது இருந்தா கூட அவங்கிட்ட ஒளிச்சி சாப்புண்ணு அவன் மட்டு பாத்துட்டானா ஓடி வந்து எங்கிட்ட சாப்ட ஆரம்பிச்சிருவா அவே எங்க கூட தா தூங்குவா ஆ நாங்க வந்து ரூம்க்கு வெளில கட்டி போட்ருவே ராத்திரி மட்டூ வெளில தூங்க வச்சுடுவோ மிச்ச டைம்லா எங்க கூடயேவே இருப்பா அவுத்து வுட்டாலு சுத்திகிட்டே இருப்பா அப்றோ ரொம்ப பெருசாயிட்டானா ரொம்ப பெ குட்டியா இரு க்கு போது அவுத்து விட்டிருந்தோ அப்றோ இப்ப ரொம்ப பெருசாயி சிங்க இந்த சிங்குலா சொல்லுவாங்கல எல்லா புதுசா இருந்தது
கொம்பு
ஆ கொம்பு பெருசானதுகப்றோ அவன கட்டி போட்டுட்டோ உ அவ வந்து என்ன செய்வோ தெரிமா நாங்க இந்த ஒரு படோ வரூல சிநேகித னே இந்தப்ப ஒரு பாட்டு வரூல அதுல ஆ ஒரு பாட்டு வரூ உள்ளங்கையில் வை உன்னை அள்ளி எடுத்து உள்ளங்கையில் மறைத்து காய்குட்டையில் ஒழித்துக் கொள்வே ஏனாடின்னு சொல்லுவாங்கள அந்த ஸாங்குக்கு நானு ஏ சிஸ்டரூ ஒரு தடவ இந்த மாரி தா பண்ணோ ஆ பூஸ்ட் எடுத்து பூஸ்டு ஒடச்ச கல்லையு எடுத்து அவ பாக் அவ அங்கேயே பாத்துட்டே இருக்கா எங்கள நாங்க என்ன சொல்றது கைல ஒழிச்சிட்டு குடுகுடுன்னு ஓடி போய்ட்டு உள்ள ரூம்ல ஒக்காந்து சாப்ட்டுட்டு இருந்தோ மறச்சு ஆமா போனா பின்னாடி வந்து பாத்துட்டாங்க எப்டியோ
ம் நல்ல உஷாரா இருக்கா இருக்கானா இப்போ
ட்டிட்டாங்க பட் வந்து நல் நல்ல ஒரு ஆடுங்க அவ வந்து எங்க கூட கம்முனு இருப்பா சைலண்ட்டா இருப்பா என்னி எங்கயாவது நாங்க அவன விட்டுட்டு போய்ட்டோ னச்சுக்கோங்களே அப்டியே அந்த வீ அந்த வீடே ஒரு நெலமயாக்கி வச்சிருவா
ஆடு மேல இன்ட்ரெஸ்ட்டுங்களா
ம்ஹூ ரொம்ப பிடிக்குங்க அவன ரொம்போ புடிச்சது எனக்கு மிச்ச ஆடயு பிடிக்குந்தா பட் அபு இஸ் டிஃப்ரென்ட் அவுனு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்டுங்க ரொம்ப நா ரொம்ப ஜாலியா அ வெளயாடுவா ஒரு டைம் வச்சு நாங்க வெளையாடிட்டு இருப்போ எங்கயாது கடை கூட்டு போனா போய்ட்டு வருவா கத்த மாட் ட்டா
நாங்களு ஆடு வளத்தோ கிட்டத்தட்ட பதிமூணு ஆடு வளத்
சாப்பாடு சாப்டுவோ நாங்க சாப்பாடு சாப்டூ போது அவனுக்கு ஒரு ப்ளேட் சாப்பாடு அப்றோ வந்து அவ பிச்சில் பி ச்சில அடிச்சானா பின்னாடிலருந்து அப்றோ டாக்டர் கிட்ட கேட்டே அதெல்லா குடுக்க கூடாது அவனுக்கு ஏத்த ஃபுட்டு் மட்டூதா குடுக்கணுனு சொல்ட்டாங்க ம்
ஓகே ஓகே நானு ஏ ஆடு வளத்த ஸ்டோரி நெக்ஸ்ட்ல சொல்றே நாங்களு ஆடு வளத்தோ செம்மயா இருந்ததுங்க
டென் மினிட்ஸ் ஆயிட்ச்சு